ஹலோ
ஹலோ அந்த கால் கட் ஆச்சா ம்
க்குறீங்க மாறிட்டு வராங்க நனக்கிறீங்ளா இல்ல மாறலன் நனக்கிறீங்ளா
நறையா பேர் மாறிட்டு வாராங்கன் நனக்கே
இப்போ வர்க்கிங்ல இல்லாத இப்போ படுச்சிட்டு வர்க் பண்ணாம நறைய‌ஆ பேரன்ட்ஸ் நம்ம பிள்ளெங்கள மட்டு
நறையா பேரு ரொம்ப அதாவ்து எஃபாட் போட்டு இது மெனக்கட்டு இதுக்காக வந்து நறையா விஷ்
ஹெல்த் ஹான்சியஸா இருக் இருக்றவங்க இருக்காங்க ஆனா அந்த மாதிரி பேரன்ஸ்ஸே எல்லா பேரண்ட்ஸே ஹெல்த் கான்சியஸா இல்லன்னா அப்ப பிள்ளைங்கள எப்டி ஹெல்த் கான்ஸியஸா வளப்பாங்க இருக்கமாட்டாங்க தான
ம் இருக்க மாட்டாங்க அப்டிப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க
அதுக்கு என்ன பண்ண முடியு அப்போ நம்ம வேணா போஸ்டர் அடிச்சிதா ஒட்டனு எல்லா எடத்துலயு
இப்போ வந்து ஹெல்த் கான்சியஸா இருந்தாலுமே நோரையா ப்ராப் எப்டிலா உங்களுக்கு ப்ராப்ளம் வருதோ அதே மாதிரி ஹெல்த் கான்சியஸா இருக்கிறவங்களுக்கு நோரையா நோய்கள் வரதானே செய்து அதபத் அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க நல்லா சாப்ட்டா மட்டு ஹெல்தியா சா ஃபுட்டு் சாப்ட்டா மட்டு‌ ஹெல்தியா யாரு இல்லியே
ஏன்னா எல்லாத்துலேயுமே கெமிக்கல் இருக்குல்ல அப்றோ எப்டி ஹெல்தியா இருக்க முடியு கெமிஸ்டி ஸ்டுடென்ஸ்கே கெமிக்கல்ஸ பத்தி தெரியலன்னா எப்டி ஆப்பிள் மேல வக்ஸ் நேச்சுரலாவே இருக்கு ஆனா அதுலயுமே ரெடிமேட் வக்ஸ் எல்லாமே போட்றாங்க எல்லாத்தயுமே கலர் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ்லயுமே இவோ கயாவர் ஃப்ரூட்ஸயுமே கலர் ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு நெறய விதமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்றோ நெறய ஹைப்ரேட் வெரேட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி வந்து
நாலேஜ் மகளுக்கு வரற மக்கள் வந்து மேல் நோக்கி போகாம நாலேஜ் இல்லாத காலத்துல கூட எந்த மாதிரி யான நேச்சுரல் பெபர்டிலைசர் எல்லா யூஸ் பண்ணி பண்ணாங்க ஆனா ம் நம் எல்லாரு படிச்சு கெமிஸ்ட்ரி படிச்சு பயாலஜி படிச்சு எல்லாமே படிச்சது கப்றமா அக்ரிகல்ச்சர் அவ்ளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அவ்ளோ மார்க் எடுத்தாதா படிக்க முடியும்னு அத படித்து படிச்சு அவங்க எதுக்காக இதெல்லா படிக்கிறாங்க நேச்சுரலா வந்து விஷயங்கள கொண்டு வர முடியாம ஆர்டிஃபிசியலா கொன்றதுக்காகதா அவங்களுக் கி இவ்ளோ அமௌண்ட் கொடுத்து படிச்சு இந்த மாரி மக்களுக்
படிக்கிறதுலயுமே ஆர்ட்டிபிஷியல் தான நெறைய இருக்கு என் பி கே ஃபர்டிலைஸன்னு சொல்றாங்க என் பி கே ல அ எல்லாமே கடையில இருந்து வாங்குபோது என் பி கே என்ன அதுவுமே கெமிக்கல் தான அதுல என்ன நாச்சுரலா இருக்கு
இல்ல இவங்க இவ்ளோ தூரோ இப்ப படி படிக் றது எதுக்காக மக்கள வந்து அழிக்கிறதுக்காகவா
படிக்கிறதுக்கு இதுக்கு நம்ம ரிலேட் பண்ண முடியாது ஏன்னா படிக்கிறதுல நேச்சர்ன்னு மட்டுமே அவங்க படிக்கல அ அதுல படிக்கிற புக்லயுமே ஆர்ட்டிபிஷியலா நெறையவே இருக்கு
படிக்கிறாங்க எல்லா படிச்சு அதனால தானே ஒரு பேடான ஒரு ஹார்ம் ஃபுல்லான ஒரு கெமிக்கல ப்பிரிப்பேர் பண்றாங்க அது ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு அதனாலதான வந்து ஒரு ம்ச் இப்ப நார்மலா ஒரு எறும்பு பொடியா இருக்கது அது கூட அவங்க வந்து அவங்க நேச்சுரலா கெடைக்க ப்ரொடியூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்ட் வர காரணமா இருக்காங்க
இப்ப கெமிக்கல்ஸ்ஸ வந்து நா சொ
ஏ ஏ முன்னாடி இருந்த மாரி நேச்சுரலான விஷயங்க ஃபாலோ பண்ண முடியல நேச்சுரலான ஃபெர்டிலைசர ஃபாலோ பண்ண முடியாத அத அதுக்கு ரீசன் என்ன
கெமிக்கல்ஸ்னாலே அது என்ன சொல்றது அத வந்து ட்ரக்குக்குமே யூஸ் பண்றாங்கதானா இப்போ ஒரு மெடிசின் எடுத்தா ஒரு ஒரு நோய் வருதுன்னா அதுக்கான மெடிசின் வந்து அது ஒரு கெமிக்கல் தான அது ஒரு ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் பண்ணி அவுங்கதா கண்டுபிடிக்கிறாங்க
அதுனால வந்து அவுங்களுக்கு பாதி ஓகே கியர் ஆகுதுன்னா நேர பாதி வந்து சைடு் எஃபெக்ட்ஸ் வருது இல்லயா அப்ப அதுவுமே வந்து இவுங்க இவுங்க வந்து இவுங்க பண்றது வந்து அதுவுமே மனுசனுக்கு ஹாம்ஃபுல்லா தா இருக்கி
எல்லாமே வளர்ச்சிய நோக்கி போறோன்னு சொல்லிட்டு கீழோக்கி தா எல்லாரு போயிட்டு இருக்காங்க இப்போ முன்னாடி உள்ளது எல்லாமே நாட்டு வெதயா இருக்கு அத காய்க்றதுக்கோ பூக் றதுக்கோ வர்ஷோ எடுக்கு மரோல்லா ஆனா இப்போ வந்து கோவாலயுமே தைவான் கோவான்ட்டு அது வந்து காயோடையே கடைல கெடக்கீது நம்ம வெட் ச்சு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர்குள்ளேயே நல்லா காய்க்கிது அப்ப அது அது எல்லாமே ஹைபிரட் வெரைட்டி தான
சோ மனுஷம் மா ஹியூமன்ஸ் வந்து நாட்டுக்கா ய்தா வருது அப்டிங்குற கருத்த நீங்க ஏத்துக்றீங்களா இப்போ வந்து வளர்ச்சிய விட வீழ்ச்சி தா அதிகோ அப்டிங்கறத நம்ம பாக்யோ மனுஷே வந்து டெவலப் ஆக ஆக எவ்ளோதா டெவலப்மெண்ட்ஸ் இருந்தாலு அது வந்து மனுஷனுக்கு பாதிப்
ஒரு நிமிஷோ எனக்கு ஒரு கால் வருது ஹலோ
அ சொல்லுங்க ஆ ஆ
ஆ நம்ம என்ன பேசிட்டுருந்தோ நாச்சுரல் ஃபெர்ட்லெய்சரா
ம்
இப்போ எல்லாத்தையுமே நம்மாள ஒண்ணலருந்து எ ஹண்ட்ரட்ல இருக்குறது திரும்ப சீரோக்கு கொண்டு போக முடியாது கொஞ்சோ கொஞ்சமா இப்போ ந நெறைய பேரு வந்து மாறிக்கிட்டு தா வாராங்க நேச்சுரல் ஃபெர்டிலைசர் இப்போ வீட்லயே நெறைய வெல காய்கறி வரைக்குமே வீட்லயே வச்சு சாப்டணும்னா நெறைய பேர் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ நெறைய பேர் அதுலருந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு தா இருக்காங்க மேபி ஃப்யூச்சர்ல அதெல்லா மாறலா அவரவர் வீட்டுக்கு தேவையான காய்கறிய அவரவரே விளைவிச்சு சாப்ட்டுக்குற மாத்ரி சீ இந்த கெமிக்கல்ஸே இல்லாத உலகத்தெல்லா நம்ம மாத்த முடியாது
கெமிஸ்ட்ரி அப்டிங்குற ஒரு சப் ஜெக்ட் வந்து அ பயனவிடக்கு கேடுதா அதிகமா தருதுன்னு நெனக்கிறீங்களா
அது என்னவோ உண்மதான
அப்போ இருக்குற சப்ஜெக்ட்லயே வொஸ்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டு உலகத்துக்கே ஆபத்தான ஒரு சப்ஜெக்ட்
அந்த மாதிரி எல்லா சொல்ல முடியாது ஏன்னா எவ்ளவோ பல நோய்கள் வந்து புதுசு புதுசா வந்துட்ருக்கு
பாசிவ் ப்ரவின
இப்போ எவ்ளவோ நோய் வந்து புதுசு புதுசா வர வர ஒவ்வொரு அதுக்கான ட்ரக்கு வந்து கண்டுபிடிச்சதுதான இருக்காங்க
இதே மாரி எல்லா நோய்களுக்கு முன்னாடி காலங்கள்லையு ஆயுர்வேதிக் அலோபெதிக் இந்த மாரி மெடிசன்சு நறையா பலன் குடுத்துட்டு தானே இருந்து இப்ப ஏன் வந்து
ப்பிவே கலோபதியெல்லா இருந்துச்சு ஆனா அப்போ வந்து இந்த அளவுக்கு டிசீஸ்லா அதே மாதிரி ஒரு டிசீஸ் வந்தாலு அது க்யூர் ஆகறதுக்கு அதுக்கான ஒரு டைம வந்து எடுத்துட்டு தா இருந்துச்சு ஆனா இப்போ வந்து அந்த அளவுக்கான டைம் எடுத்துக்கல இந்த மாரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும் போது டக்குன்னு ஒரு ஃபீவர் வந்துச் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அத வந்து கியூர் பண்ணிட்டு தா இருக்காங்க
அ நேச்சுரலா ஒரு ஃபீவர் வந்ததுனா நேச்சுரலா ஒரு ஃபீவர் வந்ததுன்னா எப்பவுமே ஒரு த்ரீ டேஸ் எடுத் து அது கியூர் ஆகறதுதானே பெட்டர் பாடிக்கிமே
வந்து வேற வேற இப்போ டெங்கு ஃபீவர் இருக்கு அந்த மாதிரி என்ன ஃபீவர் உடனே ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் தானே யூஸ் ஆகுது லேப்ல அது இல்லாம நேச்சுரலா நம்ம கண்டுபுடிக்கணுனா எவ்ளோ நாள் ஆகு அதுக்கு அது என்ன ஃபீவர் நமக்கு கண்டுபிடிச்சு அது கியோர் பண்றதுக்கு அதுக்கான ஒரு டைம் ஆகுல
நேச்சுரல் மெடிசின் வந்து அ இந் இந்த அளவுக்கு அ ஒரு பயனளிக்காது அதனால வந்து பெரிய யூஸ் இல்ல அப்டின் சொல்ல வறீங்ளா
யூஸ் இல்லன் சொல்ல முடியாது இப்போமே சித்தாலா இருக்கு அது இம்ப்ரூவ் ஆயிட்டு தா இருக்கு ஆனா என்ன அத வந்து இம்மீடியட்டா ஒரு சொல்யூஷன் குடுக்காது அதுக்கான ஒரு டைம் எடுத்துக்கு இது வந்து ஒரு இம்மீடியட் சொல்யூஷ் ஷன் வேணுனா இந்த மாதிரி ஒரு கெமிக்கல்ஸ் தா நமக்கு ஒரு இம்மீடியட் சொல்யூஷனா இருக்கு
மெடிசன் வந்ததுக் அப்புறமா இந்த மாரி நேச்சுரல் மெடிசன்லா வந்து அப்டியே அடி அடியோட அடி வாங்குற மாதிரி உங்ளுக் தோணுதா
அது ஒவ்வொரு விதமான மக்கள் வந்து இம்ப்ரூவ் ஆக அக அவுங்க வந்து இம்மீடியட் சொல்யூஷ் ஷன் தா எதிர்பாப்பாங்க நெறைய வர்க்கிங்ள இருக்கிறவுங்க இருக்காங்க அவுங்க வந்து டெய்லி இந்த மாதிரி இத வச்சுட்டு போராட முடியாது அப்ப அவுங்கல்லா என்ன நெனப்பாங்க நமக்கு ஒரு இம்மீடியட் சொல்யூஷன் வந்தனா அத தேடிதா போவாங்க மே பி ஹெல்த் கான்சியஸ்சா யோசிக்ற ஆனா இப்ப நறைய பேரு வந்து சித்தாவுக்கு மாறிட்டுருக்காங்க நா அந்த மாதிரி மெடிசனுக்கு போவோ தா ஆனா ஒரு சில கண்டிஷன்ல வந்து வேற வழி இல்லாம இம்மீடியேட்டா நம்ம ஒருத்தங்க நமக் கண்டிப்பா தேவன்ட்ருக்கும்போது எந்த சொல்யூஷன் பெஸ்ட்டா நமக்கு ஒர்க் ஆகு அப்டின்னு யாராது ஒருத்தங்க சொன்னாங்ளோ அது கேட்டுட்டு எதுவா இருந்தாலு பண்றாங்க
அதே மாதிரி நேச்சுரல் மெடிசன்ல எப்டி எந்த ஒரு சைய்டு எஃபெக்ட் டுமே இல்லாம நோய்கள் வந்து குணம் ஆவ்து அப்ப அதே மாதிரி இதுலயு வந்து
நேச்சுரலா இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ எனக் தெரிஞ்ச ஒருத்தங்க ஒரு ஒரு பை கெடிச்சதுக்காக தா ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டாங்க அதுவு நேச்ரலா ஒரு சித்தா மெடிசன் தா ஆனா அது எடுத்ததுக்கு அப்புறமாட்டு அவுங்க ரொம்ப ஹெவி வெயிட் ஒபிசிட்டி வர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அவூங்க வந்து வெயிட் போட்ருந்தாங்க அப்ப அதுல சைட் எஃபெக்ட் இல்லன் நம்ம சொல்ல முடியாதுல்ல அதுக்கான சைட் எஃபெக்ட் இருக்கதானே செய்து
அந்த ஒரு நேச்சுரல் மெடிசன் பொதுவாவே சைடு் எஃபெக்ட்ஸ் வந்து எதுவு காட்டாதுன் சொல்லு அப்ப அதனாலதா வந்து இந்த வெயிட் போட்ருக்கு அப்டின் நம்ம வந்து எப்டி உறுதியா சொல்ல முடியு
அவ்ளோ நாள் வந்து எவ்ளோ சாப்ட்டு வெயிட் போடாத ஒருத்தங்க அந்த மெடிச சார் எனக்கு கொஞ்ச நாள்லே வெயிட் போட்டாங்கன்னா அப்பே அது எந்த ரீசனால நம்ம சொல்ல முடியும் இப்போ நம்ம வ நம்ம பாடி வெயிட்டு வந்து எந்த டைம் இன்கிரீஸ் ஆகுது அப்டிங்கிறத நமக்கு தா தெரியும் இதா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அவ அந்த பர்சன் தா என்கிட்ட சொன்னது இந்த மாதிரி நா மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் தா ஓவர் வெயிட் ஆகிட்டேன்
அப்ப ரண்டு விதமான மெடிசன்லயுமே வந்து ஆ பாசிட்டிவ்ஸ்ஸு இருக்கு நெகட்டிவுஸ்ஸு இருக்கு அப்டி தானே
அத யூஸ் பண்ற விதத்துல யூஸ் பண்ணனும் யூ நர்க்கே யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ற அப்போ அது வந்து நெகட்டிவா போயி தா முடியும்
ம்
அதுக்காக ஒன்னு பெஸ்ட்டு ஒன்னு வொஸ்ட்டு அந்த மாதிரியு நம்ம சொல்ல முடியாது
ம் எல்லாத்துலயுமே கெமிக்கல்ஸா இருந்தாலுமு சேரி மெடிசனா இருந்தாலு எல்லாத்துலயுமே முன்னாடி காலங்களே இந்த இப்பவுமே காசிட்டிவஸும் இருந்துருக்கு முன்னாடியுமே பேரு தெரியாத நுறையா நோய்கள்னால மக்கள் அதிகமா எறந்துட்டு தான இருந்
கன்னிப்பா முன்னாடி வந்து சொல்லுவாங்கல்ல கால்ரா வந்து நறையா பேர் வந்து கால்ரா வந்தாலே எறந்துருவாங்க ஆனா இப்ப வந்து காலரா வந்து ஒரு பெரிய டிசீஸா யாருமே நெனைக்கிறதில்ல இல்ல அதுக்கான மெடிசன் இப்போ சொல்லப்போனா பெறக்கிற கொழந்தைக்கு கொழந்த பொறக்கற முன்னாடி யே அம்மா வைத் துல இருக்கமோதே அதுக்கான ஒரு ஆ